ஹலோ
வணக்கம் சிஸ்டர் வணக்கம் அக்கா
என்ன பண்றீங்க
நா சும்மாதாக்க இருக்கே நீங்க
நானு சும்மாதாம்ப்பா இருக்கே இந்த பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கே தம்பி தூங்குறாங்க
உம் உம்
இப்போ நே நேத்து வந்து அவங்களு ஸ்கூல்ல வந் து புதுசா சொல்லிக் குடுத்தாங்க அவங்க ஸ்கூல் பேரும் அவங்க பேரு ஆஹ் அப்றோ அவங்க வயசு எல்லா சொல்லி குடுத்தாங்க அத வந்து திரும்பி திரும்பி ரிபீட்டடா சொல்லிட்டே இருக்கா என் ஸ்கூல்ஸ் செந்தூரா செந்தூரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அது சந்தோஷமாவும் இருக்கு இவ்வளவு நாளா வந்து நான் வீட்டுல வச்சு பார்த்த அனுபவம் வந்து திடீர்னு அவன் பள்ளிக்கூடம் போகும்போது எனக்கு ஒரு மாரி இருக்கு அவன் போய் அங்க எப்படி ஸ்டைன் பண்ண போறான் அ போம்பேது எனக்கு அது ஒரு மாதிரியாதான் இருந்தது அப்புறம் பரவாயில்ல நானும் இப்படி அப்படிடா இப்படிடான்னு சொல்லி கொடுத்தேன் டீச்சர் நல்லா சிரிச்சாங்களா நல்லா பேசினாங்களா பள்ளி கூட போறேன் போக வைக்கிறேன்னு அவனை மிரட்டக்க கூடாது அஹ் எப்படின்னா அவள அவன கொண்டு வரணும் நம்ம நீ வந்து உங்க டீச்சர் நல்லவங்கடா உங்க டீச்சர் வந்து உனக்கு சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க உங்க டீச்சர் விளையாடனாங்களா டான்ஸ் ஆடனாங்களா நீங்க என்ன பண்ணீங்க நீங்க அங்க சாப்பிட்டீங்களா ஏத்து அவன் சாப்பிட்டு பர்ஸ்ட் சாப்பிட்டேன் எப்ப கையில ஒரு ஸ்டி வாங்கிட்டு வந்தான்
சூப்பர் சூப்பர்
அது ஒரு ஆச்சரியமா இருந்தது அவ எங்க போய் நான் எப்படி போய் அவன் உட்க்காந்து அந்த ஸ்டெயின் பண்ணுவான்னு நான் ஒரு இதாக தான் இருந்தேன் ஆனா வந்து அவன் அங்க சாப்பிட்டு ஸ்டார் கையில ஒண்ணு வாங்கிட்டு வந்தான் என்னடான்னு கேட்டதுக்கு எல்லாரத்த விட நான் தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டோனே ஏன்னா அவனுக்கு போகுற வரைக்கும் நமக்கு என்ன சமையல் பிடுக்கும்ங்கிற அளவுக்கு நமக்கு புடிச்சு செஞ்சு கொடுத்தோம்னா அவன் போய் அவங்க விரும்பி சாப்பிட்டானா அது ஒரு சந்தோஷத்திலே போயிருவான் டெய்லி டெய்லியும் இப்ப அவனுக்கு போ பஸ்ட் னாலு நானு என்ன பண்ணனா அவனுக்கு புடிச்சதா பார்த்து பார்த்து பண்ணி கூடுத்தேன் ரெண்டாவது நாளும் அதே மாரிதான் பன்னுனேன்
உம் உம்
அப்படிங்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துனா ரெண்டு நாள் போயிட்டு வந்துட்டாங்க அதனால அவன் ஸ்கூலுக்கு போறதுல ஒரு இப்ப ஆர்வம் காட்டிட்டான்
பரவாலக்கா இல்ல குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மொத நாள் நாங்க ஸ்கூல் போயிட்டு அவங்க உஹம் எப்படின்னா அவங்களுக்கு எப்படி யோசிக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி மைண்ட்ல வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அதுதான் கடைசி வரைக்குமே
உம் உம்
அது அப்படியே அவங்க புடிச்சுப்பாங்க இப்ப இந்த மிஸ்சு நல்லவங்க அப்படின்னு அவங்களுக்கு மண்டையில ஏறிடுச்சுன்னா அவங்க தப் அவங்க அடிச்சாலுமே அவங்க நல்லவங்க தாம் எனக்கு இதுவே அவங்க எ எதுமே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு போனப்பவே எனக்கு இவங்களை பிடிக்க அப்படின்னு ஒரு ஒரு மைண்ட்ல ஏறி ப்பனா நம்ம என்னாதான் தங்க தங்கமா சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எனக்கு அந்த மிஸ்சு பிடிக்கல என்ன அவங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும்
அது குழந்தைகளுக்கு மட் பெரியவங்களுக்குமே அப்படியே ஒரு ஏணை நெகட்டிவ்தாட் யார் எதுகு உருவாயிருச்சுனாலு யாராருந்தாலு அவுங்க பாக்கும்போதெல்லா அந்த எண்ணம் தா வரும் அந்த என்னதா நல்ல விஷ்யமே பண்ணியிருந்தாலு அந்த தப்பான விஷ்யத் ததா அவுங்க நோட் பார்வையும் போகும் அது சின்னவங்களுக்குன் இல்ல பெரியவங்களுக்குமே அந்த அந்த விஷ்யம் பொருந்தும்
ஆ அதுதான்கா இப்ப எங்க எனக்கு ஒரு பைய இருக் கா அவெ வந்து இப்ப ஸ்கூல் போன மொத நாளே கம்ப்ளைண்ட் பண்றா மிஸ்ஸு மேல எல்லாமே வந்து டீச்சர்ஸ் தா வந்து உங்க கொழந்தைங்க இப்புடி மிஸ்டேக் பண்றாங்க தப்பு பண்றாங்க அப்டின் சொல்லுவாங்க எங்க வீட்ல அப்டியே ஆப்போசிட்டா நடக்குது இவ வந்து அவே எப்டின்னா என்னோட பைய வந்து மிஸ்ஸு மேல கம்ப்ளைண்ட் பண்றா ஆ என்ன பண்றானா பழைய மிஸ்ஸு வந்து நல்லா சொல்லி தருவாங்க அந்த மிஸ் வந்து அவனுக்கு ரொம்பப் க்கு இப்ப வேற க்ளாஸ் மாத்தவு வேற மிஸ் வந்துட்டாங்க அது வந்து க லீவ் போட்டாங்களா என்னமோ வேற மிஸ் மாறுனாங்க அன்னக்கு அந்த ஒன் டே மட்டும் வேற மிஸ் மாறி வந்துந்தாங்க அதுக்கு அவ சொல்றா எனக்கு பழைய மிஸ்ஸு தா புடுச்சிருக்கு எனக்கு இந்த மிஸ்ஸு வேணானு க்கு இந்த மிஸ்ஸே புடிக்கலமா அப்டின்னா ஏ சாமி எதுனால அப்டின் கேட்டனாக்கா அதுக்கு அவ சொல்றா பழைய மிஸ்ஸு டான்ஸ் ஆடுவாங்கம்மா வளையாடல்லா கூட்டு போவாங்க இந்த மிஸ்ஸே எனக்கு டான்ஸ் ஆட மாட்டேக்கறாங்க வளையாட கூட்டு போ மாட்டெகிறாங்க எனக் கு இந்த மிஸ்ஸு புடிக்கலமா சொல்லபோன பாடமே நடத்தலக்கா எதுமே சொல்லி தர்ல அ மொத நாள் கூட்டு போனமு எதுமே கொஞ்சம் ஃப்ரீயா விடுவாங்கல்ல வெளையாட தானே விடுவா ங்க அனால வந்த கூட இருக்க ஃப்ரண்ட்ஸ் கூடல்லா வந்து நல்லா என்னா புது புது புள்ளைங்க வருவாங்க நல்லா பேச னு பழகணுனு சொல்ட்டு அதிகமா இது பண்ண மாட்டாங்க பாடொல்லா நடத்த மாட்டாங்க அதனால அவனுக்கு வந்து அப்புடி இருக்கும் போதே அவனுக்கு வந்து அந்த அந்த மிஸ் தா எதிர்பாக்குறா அந்த பழைய மிஸ் வரமாட்டாங்ளா அந்த மிஸ்ஸு அந்த மிஸ் வந்து சும்மா க்ளாஸ்லந்தா போது அவனுக்கு சொல்ல போனா இப்ப அவனுக் போன வருஷோ அவ ஸ்கூல் போயிட்ருக்கப்போ ஒரு டைம் ஒடம் சரியில யோ நா வந்துட்டு நீ ஸ்கூல் போவேணா சாமி லீவ் போட்டுக்கோ அப்டின்னே அதுக்கு அவ சொல்றா நா லீவ் போட்டா மிஸ்ஸ பாக்க முடியாதே மிஸ்ஸு கிஃப்ட் தரமாட்டாங்க நா ஸ்கூல் போறே ஒடம் சரியில்ல ஆனா அதுக்கு அவ சொல்றா ஸ்கூல் போறே நா மருந்து குடிக்கணு சாமி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கோ அப்புடிங்கிறே மருந்து குடுங்க நா ஸ்கூல்ல போய் குடுச்சக்கிறே நீ பேக்ல வச்சு விடுமா அப்புடிங்கிறா சொல்ல போனா சொல்ல போனா படி க்கிறதுக்கு ஒனக்கு இன்ட்ரஸ்ட் இரு கோ இல்லையோ மிஸ்ஸ பாக்கணும் மிஸ்ஸு கிட்ட இருந்து அந்த கிஃப்ட்டு வாங்கணு அதுல வந்து நல்ல ஒரு கவனமா இருக்கா
சில விஷயங்கள் அவங்களுக்கு புடிச்சிருச்சுனாலே அந்த மாரிதா பண்ணுவாங்க யாரா இருந்தாலு நம்ம எந்த விஷயமா இருந்தாலு சில விஷயம் புடிக்கலைன்னா அவ்ளோதா தூக்கி போட்ருவாங்க யாரா இருந்தாலு
ச
ஒரு ஒரு விஷிய ஆஹ் ஒரு விஷியத்துல அடிட் ஆயிட்டாலு செரி ஒரு விஷியத்துல வந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டாலோ அதுல வந்து கடைசி வரைக்கு அது நீ நல்லதே பண்ணாலு அது தப்பாதா முடியு
ஹ்ம்
என்னப்பா
ஐ இப்ப நீங்க எனக்கு தெரிஞ்சி நீங்க சொல்லும் போதெல்லா இது வந்து உங்க வாழ்க்கையில நீங்க வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்டிங்கிற மாரி எனக்கு தோணுது
எங்க வாழ்க்கையில வந்து இந்த அளவுக்கு வந்து கணவருட்ட வந்து இந்த அளவுக்கு திட்டு வாங்னது இல்ல அந்த இந்த சாப்பாடு விஷயத்துல கொஞ்சங்கூட மாறமாட்டரு அதுல ஒரு இதா இருக்கு மித்தபடி எங்களுக்குள்ள பெருசா சண்ட அவுங்க அம்மாவால கொஞ்ச கொஞ்ச சின்ன சின்ன சண்டைகள் வரு அவ்ளோதா மித்தபடி ஆஹ் மித்தபடி எங்களுக்கு அஃபிசனல்லா சண்ட வந்தது கிடையாது இது வரைக்குமே இந்த கல்யாண ஆகி ஆறு வரு ஷ ஆகுது இந்த ஆறு வருஷத்துலயுமே எங்களுக்குள்ள ஃஅபிஷ்னலா எந்த சண்டையு வராது ஒன்னு அவுங்க அம்மாவால வரு இன்ன எனக்கு இருவருக்கு இந்த சாப்பாடு விஷயத்ல்ல வரு
ம்
வேனுன்னா இதுதா வேனுன்னு கேப்பா அப்டி நாமளு என்ன பண்றது இங்க இருக்கனால நானு கொஞ்ச அட்ஜஸ் பண்ணி சமைச்சி குடுத்துருவே என்னைக்கா தொரு நாலு ஏதாவது மைண்ட மாதிவுடுது இப்போ என் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கறியே சமைக்கிறேனு வச்சிக்கே பூண்டு தா இருக்கு இஞ்சி போடலைன்னு வச்சிக்கே அதுக்குள்ள நான் போட்டுட்டேன்னு சொல்லி அப் டியே அடிச்சுட்டுருவே அவரும் ஆமா ஆமா அப்டின்னு நம்பிர்வாவ்ப்டி அது கண்ணார பாத்துட்டு ஒரு டைம்க்கு சில டைம்ல கண்டுபிடிச்சிடுவாரு இதுல இஞ்சி போடலையே அப்டின்னு வாரு ஏங்க நா போட்டத நீ தானே பாத்த அப்டின்னு சொல்லிருவே அதையு நம்பிர்வாவ்ப்டி அந்த மாதிரி அது நல்ல விஷிய ஏ நமக்கு நம்ம கையில எல்லா நேரமு எல்லாமே இருக்கவு முடியாது இல்லாம இருக்க முடியாது ஒரு சில டைம்ல ஏதோ ஒரு பொருள் மிஸ் செய்யு அத அட்ஜஸ் பண்ணி சாப்டா என்ன சாப்பிடமாட்டாங்க
ஆ ரொம்ப கஷ்டக்கா ஆனா
ஆ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட்டா என்ன அதுல என்ன ஆயிருப்போது அது என்ன அது பூண்டு போட் டவுடனே அந்த இஞ்சி போட்டவுட்னே அது ஃபிளேவர் தூக்கிருமா இல்ல கறிதா டேஸ்ட் ஆயிருமா எப்டி வைக்கறத வை க்கிறதுதான்னு தெரியு நம்மல்லா அப்ப அந்த கா அப் போ எல்லா நாங்கல்லா இஞ்சியே போட்டு கொழம்பு வச்சதே கெடையாது இப்பதா இஞ்சி பூண்டு பேஸ் சி எதுக்கெடுத்தாலு இஞ்சி பூண்டு பேஸ்டுன்னு சொல்றாங்க
ம் ஆமா அதுவு இல்லாமக்கா இப்பல்லா வந்து என்னன்னா அ அந்த காலத்துல வந்து சைவ சாப்பாட்ல அதிகமா எதுவுமே வந்து கொத்தமல்லி தழ போடணு புதினா தழ போடணு அத போடணு இத போடணு அதெல்லா எதுவுமே கெடையாது நார்மலா மொளகாப்பொடி உப்பு இதத்தா போடுவாங்க ஆனாட்டா அப்போவு நல்லாதா இருக்கு டேஸ்ட்டாதா இருக்கும் சொல்லப் போனா அசைவ சாப்பாட்டு க்கு நம்ம எது போட்டாலு எப்படி பண்ணாலு அந்த டேஸ்ட் வந்துரு ஆனா அந்த சைவ சா ப்பாட்டுக்குதா போட வேண்டியது போட்டாதா அந்த இது அந்த வாசமா கருவேப்பில எடுத்துக்கங்க அவுருக்கு சாம்பாரா இருந்தாலும் ஒரு ரசமா இருந்தாலு அந்த கருவேப்பில் போட்டாதா அந்த வாசம் வருது ஆனா இது கறிக் கொழம்பு எடுத்து க்கங்க அதுக்கு அப்டி கெடையாது எது போட்டாலுஞ் செரி ஆனா அந்த டேஸ்ட் வந்துனு அந்த அ அந்த சிக்கன் அந்த கறி இரு க்கு அப்டின்னா அந்த கறியோட வாசன ஸ்மெல் வந்துரு அதவே வச்சுட்டு அப்டியே கூட சாப்ட்டுக்கலா
ஆ இப்போ ஒண்ணு இல்லப்பா நா அப்போ வந்து எங்க அம்மா கொழம்பு வச்சதுனா வெறு மொள இது பருப்ப வேக வச்சு அப்படியே மொளகுபொடி போட்டு கூட்டி வச்சு கடைசியா ஒரு தாளிப்பு மட்டும்தா இப்போ என்னடான்னா ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு மல்லிப்பொடி ங்கிறாங்க மெளகாப்பொடிங்கிறாங்க சாம்பார் தூளுங்கிறாங்க உண்மையாலுமே ஆ இவரு ஆ அதே மாரிதா ந நெறைய விஷயங்கலு ஃபர்ஸ்ட் எடுத்தவுட்னே காய எண்ணெயில போட்டு கடுகு கருவேப்பில் போட்டு வெந்தயம் போட்டு ஆ தக்க தக்காளி வந்து பருப்போடு வேக வ ச்சர்றமா அத விசில் விட்டு வேக வச்சு தக்காளிப் பூண்டு வெங்காயோ பெருங்காயத்தூளு சீரகோ மெளகு மஞ்சத்தூளு எண்ணெ தண்ணி இத்தனையு போட்டு அதுல வேக வச்சு எடுத்துர்றோ அதுக்கப்புறோ அம் எண்ணெ ஊத்தி கடுகு கருவேப்பில் போட்டு சின்ன வெங்காயல அது பெரிய வெங்காயம் போட்டு காய்ய நல்லா எண்ணெயிலயே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி அந்த பருப்பு அந்த தக்காளிய எலாம் வேக வச்சு எடுத்து இதம்ல அதெல்லாம் ஒரு கட கடைஞ்சு நல்லா அந்த பருப்பு தண்ணியில அந்த சாம்பார்ல போய் கொட்டி விட்டுட்டு நல்லா ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கு அப்புறம் புளித்தண்ணி ஊத்தி இறக்கி புளித்தண்ணி ஊத்தி நல்லா கொதிஞ்சு வரமன்னனு கடைசியாக ஒரு தாலிப்பு கொடுத்து கொத்தமல்லி தல போட்டு இறக்குறோம் இப்படி இந்த இவ்வளோ பெரிய ப்ராசஸ் ஆகுது ஆனா அப்போ அப்படி கிடையாது எங்க அம்மா வைக்கும்போதெல்லாம் வெறும் சாப்பாரு வேக வச்சு ஆனா நல்லாதான் இருந்துச்சு
ஹம் உஹம்
வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவாங்க இத்தன தூள் நான் போட்டதே கிடையாது இப்ப இங்க திருமணத்துக் ஆனதுக்கு அப்புறம்தான் இத்தன தூள் இருக்குதானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்
இல்லக்கா இப்ப வின்னால வந்து எப்படின்னா அம்மா சைடுலல்லாம் மொளகாத்தூள் வந்து வீட்லயே அரச்சு வச்சுப்பாங்க ஆனா இப்பல்லாம் வந்து டேரட்டா வெறும் மிளகா மட்டும் தனியா மல்லி மட்டும் தனியா சீரம் மட்டும் தனியா இப்படி தால த்தனிய அரச்சி வக்கிறாங்க முன்னல்லாம் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் ஒரே மிளகா தூள்லளையே மஞ்சள் தூலுழம்பு ஒரு மஞ்சள் கலந்து ப்பாங்க அதுக்குள்ள பருப்பு கருக பில்லு என்னென்ன போடணுமோ அத்தனயும் தேவையானது எல்லாமே போட்டு வச்சருவாங்க மல்லில இருந்து எல்லாமே அப்பகும் போது நம்ம வெறும்மா மட்டும் போட்டாவே போதுமே
ஹம் அப்புறம் இப்போ அது இல்லாதப்பா இப்போ நானே வீட்டுல சீரகத்தூள் மிளகு தூள் பருப்பு தூள் இட்லி பொடி அப்புறம் என்ன ஹம் இது இந்த பொடிய எல்லாம் நான் அரச்சு வச்சிருக்கேன்
சரிங்க சரிங்கக்கா நெக்ஸ்ட் அடுத்த அழைப்புல கண்டிப்பா பேசுவோ உங்களிட்ட பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றிக்கா
நன்றி